அ
ஆ ஹலோ கேக்கு
ஹலோ கே ஹலோ கேக்குதுங்க வணக்கம் எப்டி இருக்கீங்க அ அத அத உ உங்களுடைய பொழுதுபோக் குகள்லா நீங்க என்ன சொல்லுவீங்க
பொழுதுபோக்கு இப்ப ரீசெண்ட் டேஸ்ல இப்ப ரீசன்ட் டேஸ்ல என்ன ஒரு ரெண்டு மூணு வருஷமாவே ஃபோன் தா மேம் ஃபோன் பாக் அதாவ்து எனக்கு வந்து ரொட்டீனா பிசினஸ் இருக்கு மேடம் ஆமா நா வந்து ஆமா ஒரு ஆ கா ஃபாதர் காலத்துல இருந்து செஞ்சிக்ட்டே இருக்கோ ஒரு பிசினஸ்ஸு இந்த பேகு மேனுஃபேக்சர் பண்றோ
என்ன விஷ்யோ நல்ல விஷ்யோ
நா அந்த மில்லுகளுக்கு வந்து பேக்கிங் மெட்டீரியல்லா போகு அது அந்த அஞ்சு கிலோ பத்து கிலோ இருவது கிலோ பேக்கிங் பண்ணி அனுப்புறதுக்காக பை தேவப்படு அவுங்களுக்கு
ஓ அப்டிங்ளா
அந்த பையெல்லா தயார் பண்ணி நாங்க மில்லுகளுக்கு அனுப்புவோ முன்னாடி நெறைய பெரிய லெவல்ல செஞ்சிகிட்ருந்தோ இப்ப ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கி இப்ப நம்ம எல்லாமே கொஞ்சோ சுருக்கிட்டாச்சு ஓரளவு இருக்கறனால இதே எனக்கு வந்து டே ஃபுல்லா அந்த மாரி அவர்ஸ்ல வந்து எனக்கு டே அவர்ஸ் ஃபுல்லா அந்த மாரி பிசினஸ்லயே போயிரு ஆமா சாய்ந்ரோ ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு பிறகு கொஞ்சோ ஃப்ரீ ஆயிடுவே ஆ அதுகப்பறோ என்ன செய்ய முடியு ஃப்ரன்ஸ்
சேர்ற மாரி இருக்கு
ஆமா இல்ல அவுங்கவுங்களுக்கு வேலையா இருக்கு ஆமா
அதாவுது அந்த காலத்தில பாத் பாத்திங்கன்னா வந்து எப்டி இருந்தாலு டீ கடைக்கு வந்துருவாங்க டீ கட டீ கடைல வந்து நெறைய பேசுவாங்க அப்றோ நாட்டு நடப்பு தெரியு உலக செய்தி தெரியு நம்ம ஏரியால என்ன நடக்குது நம்ம ஊர்ல என்ன நடக்குதுன் தெரியு நெறைய பொழுது போக்காகு நெறைய பேர்கிட்ட ப நம்மளுடைய கருத்த வந்து பகிர்வோ அந்த மாரி இருந்துச்சு ஆனா இப்போ வந்து உலகோ ரொம்போ சுருங்கி எல்லாத்தையு செல்ஃபோன்லேயே வந்துருச்சு நம்ம எதயிமே எங்கேயிமே கேக்க வேண்டா செல்ஃபோன் தட்னா இந்த ஏரியால என்ன நடந்துச்சு
ந நம்ம எத பத்தியாவ்து நெனச்சு தேடணுங்கற அவசியம் இல்ல அதுவே தானா அடுத்தடுத்து வந்துருது வரம்போது நம்ம அப்டியே கண் கூடி பாத் பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதா அந்த மாரிதா இருக்கு
அளவு இப்பல்லா வந்து எத பத்தி டவுட்டு கேக்குணுனாலு வந்து எங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா அத்த மாமாகிட்ட கேப் ருப்பாங்க இப்ப வந்து கூகுள் ஆமா ஜெமினி சொன்னா அவங்களே வந்து எல்லாமே வந்து ஆமா சாட்ஜிபிட்டி சொன்னா அதுவே வந்து எல்லாமே லிஸ்ட் போட்டறாங்க வந்துடுது அதுலே
ஆமா
ம்
இப்ப நம்ம மருந்து சாப்றோ ஏதாவது இது வந்து சைட் எஃபெக்ட் ஆயிடுமோ அதுவா அதுவா சொல்லி பயப்பட பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல
ஆமா ஆமா ஆமா
அதுவே ஓ நம்ம நம்மளுக்கு என்ன பிரச்சன எதுக்காக இந்த மா மருந்து சாப்புட்ரோனு சொல்லி ஒரு சின்ன ஹின்ட் குடுத்தா நல்ல பெரிய ஒரு கட்டுற மாரி எழுதி வருது உ உங்க வயசுக்கு உங்க ஹெல்த் கண்டிஷனுக்கு இது நீங்க சாப்பிடலா சாப்பிட கூடாது
ம்
இதுல எந்தெந்த கட்டன் செல இருக்கு அப்படின் வந்துருது ஆமா
ஒரு ஒரு பக்கம் பாத்தா இது நல்ல விஷய அதாவது நல்ல நல்ல விஷயந்தா ஆனா இன்னொரு பக்க பார்த்தா அழிவு செய்தியு கொண்டு வருது இத நறைய பாக்கறதுனால கண்ணு கெட்டு போது நெறைய இதுக்கு அடிக்ட் ஆயிடுறோ நம்மலோடைய சுருக்கமா சொன்னா அந்த காலத்துல அம்மையார் வந்து ஒரே வரில சொல்லிருகாங்க மேடம் அ எந்த விஷயமா இருந்தாலுமே
அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அமிர்தம் வந்து சாகா வரம் பெற கூடிய அளவுக்குரிய ஒரு நல்ல ஒரு விஷய அது கூட அளவோட தா இருக்கணுங்கிற மாரி சொல்லிட்டாங்க பாத்தீங்ளா
ஆமா அதுதா
அது மாரி எதுவுமே அளவா இருந்துட்டோம்னா எதுவுமே நல்லதுதா மேடம்
இது நம்பளுக்கு தெரியுது ஆனா இந்த கால பசங்களுக்கு தெரியிறது இல்லையா ஃபோன் அதயே போணுன்றது அதுக்குள்ளவே முழுகிறாங்க
ம் ம் ம்
அப்பலா வந்து நம்பளுக்கு நெறைய அனுபவ கெடச்சுச்சு ப்டியே அனுபவ கெடச்சிச்சு இப்போ வந்து அவங்களுக்கு அனுபவம் கெடைக்கல எல்லா காதால கேட்டுகுறாங்க
ம் ம்
நாமளா ஒன்னொன்னத்தையு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கத்துக்கிட்டோ ஆமா நாங்க நாங்கலா வந்து பாத்திங்கன்னா அப்படி தான் கத்துக்கிட்டோ ஆனா இப்போ இருக்கிற பசங்க எல்லா ஃபோன பாத்தே கத்துக்குறாங்க
ம் ம் ம் முன்னாடி எ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து தெருவுலயே விளையாடிட் விளாண்டுக்கிட்டே இருக்கியே அப்டி சொல்லி சத்தம் போட்டு அ இந்த தெருவுல வந்து ரெண்டு அடி அடிச்சு இழுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க
ஆமா உண்ம உண்ம
இப்டி விளையாண்டுட்டு இருக்கியே அ வீட்டுக்கு வா படி அப்டி சொல்லி இப்ப வீட்ட விட்டு வெளியே போறாங்களே கொஞ்ச நேரமாவது வீட்ட வெளியே போய் சு பாத் துவாப்பா அப்டி சொல்ற மாரி ஆயிருச் ஆமா
அந்த மாரி தா இருக்குங்க ஓ ஆனா மதுரைல வெயில் எப்பயுமே கொஞ்சோ வெ அதிகமா தா இருக்கு
ஆமாமாமா மதுரைல வந்து ஜாஸ்தியா தா இருக்கு
மதுரைல ஜாஸ்தியா தா இருக்கு
வந்து கந்தக பூமின் சொல்லுவாங்க கந்தக பூமி வந்து கொஞ்ச அந்த எடோ ஆ வெயிலுடைய தாக்கோ கொஞ்சோ ஜாஸ்தியாவே இருக்கு
ம் அந்த இல்ல ஒருவேள மதுரைய கண்ணகி எரிச்சதுனால அந்த மாரி அந்த ஒரு கத சொல்றாங்களே புராண கத அந்த மாரிங்ளா
மதுரை வந்து கொஞ்சோ அதாவ்து அந்த நீர் பரப்பு இல்லாத கொஞ்சோ எ எடமா இருக்கு முன்னாடி வந்து இந்தளவு தாக்கம் இல்லன்னா சுத்தீ வர கம்மாயா இருந்துச்சு இப்ப மது ர இப்ப ஒரு பகுதிய எடுத்துக்கிட்டம்னா அந்த பகுதிய சுத்தி ஒரு நாலஞ்சு கம்மாயாவ்து இருக்கு இப்ப கம்மாயெல்லா அழிச்சிட்டு ஹவுஸ் சிங் போடு மாரி பிளாட்டு் போட்டு விட்டாங்க
ஆமா அந்த வயல் வரப்புல்லா அப்டியே தட்டி தட்டி தட்டி போய்ட்டே இருக்கு
அ மதுர வந்து எக்ஸ்டண் பண்ணீட்டே போறாங்க நகர்ப்புறம் ஆய்ட்டே போகுது
அப்ப வந்து அந்த வெயிலுடைய தாக்கோ வந்து ஜாஸ்தி ஆய்ட்டே இருக்கு நம்ம இயற்கைய வந் து முரண்பாடா பண்ணீர்றோ நாம்பளே செஞ்சட்றோ இயற்கைய அழிச்சிட்டு
ஆமா மேடம்
ம அதுனால அது தன்னுடைய சீற்றத்த நெறைய காமிக்க ஆரம்பிக்கிது
ஆமா மேடம் அ நாங்க சின்ன வய்சுல இருந்த துட் கம்மாயே ரெண்டு மூணு கம்மாய அழிச்சுட்டாங்க பெரிய பெரிய ஹவுசிங் போடா மாறிடுச்சு
மாறிடுச்சு ஆ மின்ன நாமல்லா என்ன சொல்வோ இந்த தண்ணி இருக்கற ஏரியால நம்ம வீடே கட்ட கூடாது அந்த எடத்துல கெணற் இருக்கு அந்த மாரி எடத்துல வந்து வீடு கட் டவே கூடாதுன் சொல்லுவாங்க ஆனா இப் ப அதெல்லா யாரு பாக்கறதில்ல ஒரு எடோ இருந்தா போது வாங்குணோமா கட்ணோமா
ஏ தண்ணி இருக்கற ஏரியால் வீடு கட்னம்னா அஸ்திவாரோ பலமா போடணுங்கிறனாலயா
இல்ல அந்த கெணறுல்லா இருக்கற எடத்துல வந்து வீடு கட்ட மாட்டாங்க ஆமா அஸ்திவாரோ கொஞ்ச பலமா போடணு அது ந நல்லா வந்து நல்லா க்ளோஸ் பண்ணீட்டு கட்னா தா ஸ்ட்ராங்கா இருக்கு
சரிங்க சரிங்க ம்
அப்டி தா சொல்லுவாங்க
ம் ம்
தண்ணி அ தண்ணி வசதில்லா நல்லாருக்கு அத்தி அத்திக்கடவு தண்ணி
அத்திக்கடவு அது சிறுவாணி என்னமோ சொல்லுவாங்களே
சிறுவாணி தண்ணி சிறுவாணி டேம் இருக்குங்க அத்திக்கடவு தண்ணி அத்திக்கடவு தண்ணி இருக்கு இருவத்தி நாலு மண் நேரோ ஆ பிஸ்லரி சிறுவாணிக்கு நா இரு சிறுவாணி டேம் போயிருக்கே கத கோவை குற்றாலம் சொல்லுவாங்க நீங்க பிஸ்லரி எப்டி இருக்கு பிஸ்லரி மாரி இருக்கு பிஸ்லரிலா வேஸ்ட்டு அந்தளவுக்கு டேஸ்ட்டா இருக்கு ஆமா அந்த தண்ணி நா எங்க குடிச்சனா பஜ்ஜி, போண்டா போட்ற எடத்துல குடிச்சே நா கேட்டே அவுங்க சொ சொன்னாங்க இது சிறுவாணித் தண்ணி அவ்ளோ டேஸ்ட் பிஸ்லரி எப்டி இருக்கு அத விட அதெல்லா வேஸ்ட்டுதா சொல்லுவே அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டு
ம் ம்
நல்லாருக்கும் தண்ணி நல்லாயிருக்கும் நாங்க இங்க இருக்கிற காப்ரேஷன் தண்ணி தா குடி குறோ அதுவே நல்லாருக்கு பிஸ்லரி மாரி தா நல்ல தண்ணி மாரி தா இருக்கு
சரி அந்த பைப்லைன்ல்லா வந்துருச்சா மேடம் என்னமோ காசு குடுத்து வாங்குறாங்க கோயம்புத்தூர்ல பிரைவேட் பண்ணிட்டாங்க
இல்ல இல்லங்க இங்க இருவத் நாலு மணி நேரமு தண்ணி வருது அது ஒரு நாள் வுட்டு ஒரு நாள் அப் பைப்லைன் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்டர் சப்ளை தான் இருக்கு
சரி சரி சரி இப்ப ம் ம்
ஒவ்வொரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி வருங்க எல்லாருமே புடுச்சிக்கலாம்
சரிங்க சரிங்க ம் எங்களுக்கு வந்து மது இடையில வந்து இங்க ஆ வைகை டேம்ல இருந்து தண்ணி வர்றதுதா மெயின் சோர்ஸு வைகை டாம்ல இருந்து பைப் லைனா வந்து அங்கங்க தொட்டியில ஏத்தி
அ
அந்த தொட்டில இருந்து அப்டியே வந்து எல்லா வீடுகளுக்கு சப்ள பண்ணுவாங்க அது ஒரு மெயின் சோர்ஸூ ரெண்டாவது அங்க ஆத்த ஆத்த ஒட் டி வந்து நெறைய போர் எல்லாம் போட்டிருக்காங்க அந்த போர் போட்டு எடுத்து கூட சப்ள பண்ணுவாங்க அந்த ஒரு ரெண்டுதுதா அ வைகை தண்ணிதா மெயினான தண்ணி இப்ப வந்து ஆ காவேரி வாட்டர் வந்து பைப் லைன்ல கனெக்ட் பண்ண போறாங்கன் சொல்லி சொல்றாங்க நீங்க சொல்ற மாரி ட்வெண்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கும் மீட்டர் பொறுத்திருவாங்க
ஆமா ஆமா
மீட்டர் பொருத்திட்டோம்னா அதுக்கு வந்து சார்ஜ் குடுத்து நீங்க எவ்ளோவேணாலு யூஸ் பண்ணிக்கலாங்க மாரி சொல்றாங்க
அந்த தண்ணி எப்டி டேஸ்ட்டா இருக்குங்களா
அதாவது அந்த இதுல டேம்ல இருந்து வந்து ப்யூரிஃபை பண்ணி குடுக்குற தண்ணி நல்லா இருக்கும் மேடம்
ஓ சேரிங்க
இத தாண்டி கொஞ்ச மணலூர்ன்னு ஒரு ஏரியா இருக்கு மத நம்ம இத தாண்டி டவுன தாண்டி மணலூர்ன்னு ஒரு வருது ஒரு ஒரு வந்து ஒரு ஸ்டேஷன் வந்து அரசரடி பம்பிங் ஸ்டேஷன் ஒன்னு வரு அந்த தண்ணி நல்லா இருக்கும் மணலூறு தண்ணி வந்து சப்
சப்புனு இருக்கு டேஸ்டே இருக்காது டேஸ்டே இருக்காது
ஆம் மேடம்
ம் ஆனா உப்பு தண்ணி பாதீங்கன்னா இங்க செம உப்பா இருக்கும் ஆமா இங்க உப்பு தண்ணி பாத்தீங்கன்னா செம்ம உப்பு
ஓ ஏங்க அதாவது அது மல அடிவாரத்துல இருக்கிறது கூட அந்த மாரி இருக்கா
அது எனக்கு தெரியில நாங்க இரு க்கிற ஏரியால உப்பு தண்ணி செம உப்பு நாங்க வந்து சரவணப்பட்டியில இருக்கோ போ உப்பு கொஞ்ச அதிகம் தா மற்றபடி பரவாயில்லைங்க கிளைமேட் இங்கல்லாம் முன்ன ஜிலு ஜிலுனு இருக்கும் அ இப்போல்லாம் கிளைமேட் எல்லாமே மாறி போச்சுங்க செம்ம வெயிலு
ஓகே ஓகே கோயம்புத்தூர்னு சொன்னா எல்லாரு என்ன சொல்லுவாங்க நெறைய பணக்காரங்க இருக்கிற ஊரு அப்டின் சொல்லி சொல்லுவாங்க ன்ன மேடோ அப்டியா
பணக்காரங்கன்றத விட நெறைய பிஸ்னஸ்மேன் பிஸ்னஸ்ஸு அவங்க என்ன சொல்றது பரம்பரயா இருக்கிறவங்க இருக்கறாங்க அவங்களு
ம் ம் ம்
பரம்பர பணக்காரங்களு இருக்கறாங்க அவங்க ஸ்
பெரிய பெரிய மில் ஓனர்ஸ் இருப்பாங்க
மில் ஓனர்ஸ் அதா எல்லாமே பிஸ்னஸ் தாங்க பிஸ்னஸ்ன நெறைய பிஸ்னஸ் தா
ஆ ஆ
நெறய ஆமா மான்ஸ்டர் சொல்லுவாங்க ஆமா கோயபுத்தூர் ஏனா நெறைய வந்து பிசினஸ்ஜு இண்டஸ்ட்ரியல் ஏரியா நெறைய இப் ப தா வந்து இங்க ஐ டி ஃபீல்டு வந்திருக்கு இதுக்கு முன்னாடி நெறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியா தா
சரி சிஸ்டர்
எல்லாமே அப்டியே ஹ பிஸ்னஸ் பண்ணி அப்டி பணக்காராயி அப்டி எடோ வாங்கி இருக் இருக்கிறவங்க தா இங்க நெறைய பேர் மத்தவங்கலா இந்த திருநெல்வேலியிலருந்து வாரவங்க வந்து இந்த மளிக கட வெக்கிறது அண்ணாச்சிங்க அவங்களலா வந்து இந்த மளிக கட வெக்கறது கேரளால இந்து வரவங்க அப்றம் வேலைக்காக வரவங்க தா கொஞ்ச பேரு இருக்காங்க
சரிங்க மேடம் சரி ஓகே ஓகே
இந்த மதுர குண்டு மல்லி ஆனா பெருசு பெருசா இருக்குன்னாங்ங ஆனா நா பாக்குறப்ப ரொம்ப குட்டியா இருந்துச்சு
அது பனி காலத்துல வராது மேடம் பனி காலத்துல வந்து ரொம்ப சிறுசா இருக்கு அதிகமா வரத்து இருக்காது ம மல்லி வந்து வரத்து இருக்காது நல்லா கொஞ்ச வெயில் வொரக்க அடி சிருச்சுன்னா நல்லா கொஞ்ச பெருசு பெருசா வரு அது நல்ல மணமாவு இருக்கு மதுரமல்லி எங்க இங்கருந்துதா அவங்க எக்ஸ்போர்ட்டே பண்றாங்கள டெய்லி நீங்க பாத்தீங்கனா ஏர் போட்டுல மதுர மல்லி அதுக்கு ஒரு ஒரு சின்ன இதுல வந்து போயிட்டே இருக்கு ஒரு கா உ
நல்ல விஷியோந்தானங்க
போகுது அந்த மாரி மதுரை மல்லின்னு சொல்லி விரும்பி வாங்கறாங்க
ஆமா மதுர பன் பரோட்டாவு சூப்பராவு இருக்கு
ஏ இப்ப புரோட்டாவு சொன்னாலே எனக்கு என்ன ஆகுதுன்னா மேலாப்லதாங்க வெந்து போவ